ஹலோ
ஆ ஹலோ சொல்லு
என்னடி எப்படி இருக்க
ஆ நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க ரொம்ப நாள் கழ்ச்சு கால் பண்ற
ஆமா செரி அதா உன்ட ஒன்னு சொல்லணு அடுத்த வீக் வந்து பையனுக்கு பேட்டே வந்துரு நீ அதுக்காகதா கால் பண்ணே
ஓ சூப்பர் சூப்பர் எப்டி ஒரு வருஷோ ஓடிச்சுன்னே தெர்லல அவ்ளோ ஃபாஸ் ட்டா ஓடிட்ருக்கு போல
ஆமா போன இயர் பேட்டேக்குன்ன அதே மாரிதா கூப்ட்டே இப்ப அடுத்து பாத்தீனா அடு த்த யேர் பேட்டே வந்துருச்சு
ஆமா ஆமா என்ன என்ன எல்லா எதா பேர்ச்சேஸ்லா பண்ணிட்டீங்ளா
ம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீக்தா எல்லாமே வாங்கியாச்சு ஒரு தீம் ஒண்ணு ரெடி பண்ணிருக்கோ அதுக்கேத்த மாதிரியே ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு ஒரு மினி ஹால் மாதிரிதா
சின்னதா மினி ஆலே ஓகேதா எனக் தெரிஞ்சு ரொம்ப பெருசாலா வேணால
ஆ பேட்டேதா பட் ஓகே அ ஃபஸ்ட்டு பேட்டே ரொம்ப பெருசா அந்தளவுக்கு பண்ணல சோ அதனால இப்ப பண்லா அப்டின் சொல்லிட்டு மினி ஹால்தா புக் பண்ணியிருக்கே நீ வந்துரு சரியா மொத நாளே வந்துருடி
இன்விடேஷன்லா வெச்சாச்சா எல்லாருக்கு
ஆ இன்விடேஷன்னா ஃபோன்லயே நம்ம மொபைல்லே நம்ம ரெடி பண்ணி அனுப்புவோ இல்ல அந்த மாரிதா
சேரி சேரி பேட்டேக்கு எதாத் ஸ்பெஷலா எதாச்சு பண்றீங்ளா ஸ்பெஷலா
ஆமா அன்னிக்கி கன்ஃபாம் வந்து ஈவ்னிங் போல கேக் கட் பண்ணிட்டு நைட்டுக்கு ஆ ஆ டின்னர்தா அவுங்க வந்து என்ன சொல்லி க்காங்கனா பிரியாணி மாரி பண்லா பிரியாணி போல்லா அப்படி நா சொன்னே நைட்டு மோஸ்ட்லி அ யாரு சாப்பிட்றாங்ளா என்னன் தெர்லன்ட்டு அவுங்க என்ன சொல்றாங்கனா நார்மலா பிரியாணின்னா யாருக்கு பிடிக்காது கண்டிப்பா சாப்பிடுவாங்க அப்டின் சொன்னாங்க
இல்ல இல்ல இப்ப சண்டே தான அவ பேட்டே எனக் தெரிஞ்சு நீ பிரியாணியே இது பண்லா இப்ப சாட்டர்டே அந்த மாரின்னாதான் யாரும் சாட மாட்டாங்க நான்வெஜ் அந் மாதிரி எடு த்துக்க மாட்டாங்க அதுதான் ரொம்ப இதுவா இருக்கும்
அதனால சரி ஓகே மட்டன் பிரியாணிக்கு தான் சொல்லிருக்கோம்
உம் யான்னா சீச்சிஃப் ப்பு அந்த மாரி யார்னா பெரிய எடத்துல யார்னா இன்வைட் பண்றீங்கனா இன்னான
அந்த மாரி எதுவும் பண்ணலடி அதெல்லா நார்மலா நம்ம ஃபேமிலி ப்ளஸ் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ என்ன என்னோடா சைடுல உள்ள ஃப்ரெண் டஸ் அவுங்க சைடு உள்ள ப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இதுக்கே தா வந்துருமே ஒரு கூட்டோ
ஆனா இப்ப ரொம்ப நிறைய பேர் வந்தா நீ பெரிய மண்டபமா எடுக்கற மாரி இருக்கும் சரி ஓகே கம்மியா
ந இல்ல ஒரு ஹண்ட்ரட் அதான் ஒரு ஹண்ட்ரட் கணக்குல வச்சிருக்கேன்
அது போதும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இவ்னுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ் ட் பர்த்டே வேர நீ எல்லாருக்கும் சொல்ல வேண்டிதான
ஃபர்ஸ்ட் பட்டேக்கு தான நீ போன போன வருஷம் வந்த ஞாபகம் இல்லையா உனக்கு
யோ நா மறந்துட்டேன் நீ அடிக்கடி ஃபோன் பண்ண எனக்கு தெரியும் நீ இப்பதான் ஃபோனே பண்ற ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பெர்த்டேக்குனா மட்டும்தா ஃபோன் பண்ணுவ
ஆமா அததான் நான் இப்ப உங்கிட்ட சொல்ல வந்தேன் போன வருஷம் பர்த்டேக்கு பேசுன்னே இப்ப அடுத்த இந்த வருஷம் எப்படி வீட்லலா எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க சூப்பரா உன்ன கேட்டாங்க
நான் கேட்டேன் சொல்லு நானும் கேட்டேன்னு சொல்லு சரியா எல்லாருக்கும் எல்லாருகிட்டயும் சொல்லிடு இந்த மாரி பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க ஃபேமிலியா எல்லாருமே
இங்
வந்துட்டு பிளஸ் பண்ணிட்டு போங்க அப்படியா
ஏன்னா உனக்கே தெரியும்ல ஆல்ரெடி பாத்திருக்கே அவுங்களுக்கு ஒடம்பு சரியல வேற
ஆமா ஆமா ஆமா தெரியும் தெரியும் பட் அப்போ அவுங்கள வந்துட் டிஸ் டப் பண்ணாது அவுங்க இருக்கட்டும் நீ மத்தவங்க எல்லாரும் வாங்க சரியா வந்துட்டு ஆமா ஏன்னா எப்டி இருந்தாலும் நீ நைட்டு நைட் ஆயிடும் ஒரு செவன் தேர்டி எயிட் ஆயிடும் எப்டி இருந்தாலும் நீ வீட்டுக்கு போறதுக்கு நயன் ஆயிடும் எப் உம் பாத்துக்க
போடுவான உங்க பையன்
போடுவான் பட் இந்த சம்மருக்கு தா போடுவானன்றதுதான் தெரியல நச நச சனு சொல்லுவான அங்க அழுவானன்றது வேற தெர்ல இப்ப பாத்தீங்கன்னா சரியான கிளைமேட் வெற ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல
ஆமா ஆமா ஏ நார்மல் டைம் வீட்ல நா சொ சொல்லலடி இந்த மாரி நார்மலா போடுவான் இல்ல அத கேக்குறேன் நார்மலா எங்கனா வெளியே ஃபங்ஷன் போனா போட்டுன்னு போலாம் இல்ல அந்த மாரி கேக்குறே
ஆஹா ஆ
ஏன்னா நா வாங்கிடுவேன் ட்ரெஸ் அது அப்புறம் உனக்கு புடிச்சா மாதிரி ஒங்க பையனுக்கு புடிச்சா மாரி வாங்கலாம்ல
ஏன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீ சும்மா வந்தாலே போதும் நீ வந்துட்டு நீ ஃபேமிலியோட அவன பிளஸ்ஸிங் பண்ணாலே எனக்கு போ வேற எதுவும்லாம் வேண்டாம் வாங்காத
சேர் சேரி நா எது வாங்கல ஆனா குடுக்கறதும் மொறல்ல அதனாலதா பாக் க்ற நானு அதா கேட்டு வாங்கி் குடுக்கலா இவர் கேட்டாரு சைஸ்லா என்னன் கேட்டுக்கோ அப்டின் சொல்லிட்டு இருந்தாரு சேரி அதா உங்கிட்ட கேக்குறே நானு
ம் அது எப்புட் இருந்தாலு பர்ட்டேக்கல்லா வர்றவங்க எல்லா டிரெஸ்சு அது நெறையா வாங்கிட்தானே வருவாங்க சோ இருக்கு நீ பாத்துக்கோ அதுக்கு மேல ஒனக்கு ஒனக்கு இஷ்டோனா ஓக்கே தா நா எது சொல்லல
சேரி சேரி உங்க அம்மா அப்பா எ ல்லா வராங்ளா அம்மாலா எப்டி இருக்காங்க பரவால்லயா ஒடம்லா
ம் எல்லாரு நல்லாருக்காங்க அம்மா அப்பா தம்பி எல்லா நல்லாருக்காங்க அஹ
அம்மா அப்பாக்கெல்லா சேரீலா அம்மாக்கு சேரீலா வாங்கி் குடுத்தியா ஏனா பாப்பாக்கு பெர்ட்டேல
அம்மா அப்பாக்கு அப்பா உனக்கு தெரியு எப்பவுமே வேஷ்டி மட்டு தா கட்டுவாங்க அம்மாக்கு வந்து சேரி வாங்கிட்டே தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு எனக்கு தம்பிக்கு அ இவுங்களுக்கு மூணு பேருக்கு ஒரே காம்போ மாதிரி ஆ மேச்சிங்கா தா எடுத்துருக்கோ சோ எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு நா அந்த டைமிங்ல அந்த டைமிங்லா நா எதுமே பண்ண மாட்டே முன்னாடியே பண்ணிடுவேல்ல
ஆமாமா சரி எந்த இடத்துல வச்சிருக்கீங்க பெர்ட்டே பங்ஷன்னு
அது நா ஒனக்கு அப்பறோ சொல்றே அட்ரஸ்சு ஆமாமா சரியா தெர்ல அவங்கள்ட்ட கேட்டுட்டு நா வந்து உனக்கு நா அனுப்புறே ம் அதனால இவுங்களுமே இல்ல எல்லாமே முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க எல்லாமே மண்டபத்துல இருந்து மினி ஹால்ல இருந்து எல்லாமே ஆனா இப்பதா ஆன்லைன்லயே பண்ணிர்லால்ல வே நேர்ல
இப்ப நார்மல் கேக் மாத் தான ஆர்ட்ரு போட்ருக் க இல்ல ஏதாச்சு டெடி பியர் அவனுக்கு புடுச்ச காட்டூன் மாரி எதா
ம்மா அவனுக்கு புடுச்ச காட் ரூன் மாரி தா அவ ஒரு சில சேனல் பாப்பா அதுல அவனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கேக் கிட்ட போட்ருக்கோ அதனால ஒண்ணு ஒண்ணுலயு ஒவ்வொரு கேக்கு ஆம்மா பின்னாடி பேக்ரவுண்ட் தீமு பாத்தீங்கன்னா கேக்கு ட்ரெஸ்சு எல்லாமே கலந்த மாதிரிதா இருக்கு
ஆ அதா மண்டபத்துக்கே செலவு ஆயிட்ருக்குல்ல அந்த பேக்ரவுண்ட் வேற போட்ணுனா அதுக்கு வேற
ஆம்மா அதல்லா ஒரு அமோண்ட்டு எடுத்து வச்சாதானே பண்ண முடியு அப்றோ என்ன பண்றது கொழந்தைங்க என்ஜாய் பண்ற வயசுல்ல இப்போ
ஆனா இந்த மாரி நீ ஏதாச்சு பண்றியா நா அந்த கார்ல இன்வைட் பண்ணி இந்த சின்ன சி
ஆ அந்த மாரி பண்ணிப் போவோல்ல நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டோல்ல தம்பிக்கு சோல் மு ஆ இந்த டைம் கொஞ்சோ ஓரளவுக்கு நார்மலா அ ம் மேல
பண்ற மாரி இந்த மாரி பண்ற மாரி இருக்கு போல
ஆ ஸ்டேஜ்ல இருந்து நார்மலாவே
என்னென்ன ஃபிளேவர்ல்லா வாங்கிருக்க கேக்கு மூணு கேக் சொன்ன என்னென்ன ஃப்ளேவரு
ஃபிளேவர் பாத்தீங்னா ப்ளூபெரி மாரி ஒண்ணு அப்பறோம் ஆ அது என்ன ஃப்ளேவரு
ட்ரை பண்ண வேண்டிதானே அது இன்னும் சூப்பரா இருக்கு பட்டர் ஸ்காச் கூட நல்லாருக்கு ஆனா ஐஸ் கேக் மட்டு வாங்கிடவே வாங்கிடாத
ஆம்மாம்மா ஐஸ் கேக் வாங்கிட்டா என்ன ஆகு அவ்ளோதா ஃபுல்லா மெல்ட் ஆயிடு
ஏனா ஏ ஏ பைய பேர்டேக்கு நான் அப்டிதா வாங்கிட்டு ஃபுல்லா மெல்ட் ஆயி யாருமே சாப்ட முடியல அப்டியே எல்லாரு பாதிலே போற மாரி ஆயிடுச்சி அப்ற அது ஒரு இன்ட்ரெஸ்டாவே இல்ல ஃபங்ஷனே
ஆமா ஆமா கரெக்ட் தா கரெக்ட் தா மெல் அந்த மாரி இல்ல ஃப்ரஷ் கிரீ கேக் தெரியுல உனக்குர நார்மலா ஃப்ஷ் கிரீ கேக் இருக்குல
ஆமா ஆமா அது கரெக்டா இருக்கு நீ அது வேணா வாங்கி ட்ரை பண்ணிக்கோ
அதுதா அதுதா அதுதா பண்ணியாச்சு செரி ஓகே எல்லா முடிஞ்சிருச்சி உனக்கு தாப்பா ஃபஸ்ட்ட் வேற கால் பண்ணி சொல்ற தெரியுமா நீ யாக்குமே சொல்ல ஆரம்பிக்கில
செரி செரி கண்டிப்பா நா வர வர நீ எப்டி கார் எல்லா புக் பண்ணி எல்லாரையு இன்வைட் பண்ணி கூட்டு போற ஏனா எல்லார ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்கல வேன் ஏதாவது அரேஞ்சி
வரட்டுக் டி பட் அதெல்லா நமக்கு பட்ஜெட் தாண்டி போயிரும்ல ஆல்ரெடி பஅ பர்த்டேக்கே நமக்கு அதிக பட்ஜெட் ட்ரெஸ்சு என்ன இதுல நம்ம எல்லாருக்கு தனியா செப்பரேட்டா நம்ம அந்த மாதிரி பண்ணோனா அது சரி வராது இல்ல
இல்ல ஒரு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப தூரத்துல இருக்கா அப்டின்னு எதோ சொல்லிட்டு இருந்த நீ போன வருஷ கூட அவ எப்டி வரப்போறா தெரில அப்டின்ட்டு அவ எப்டி இ
ஆமா ஆ நல்லா இருக்கா அவ வந்து வர வரலையாண்டி இந்த தடவ அவளுக்கு ஏதோ ஒர்க்கு பயங்கர ஒர்க் பிஸியா
ம் என்ன வேல செய்றாளா
அவதா ஆபிஸ் ஒரு தா பாக்குறா
சேரி சேரி
அவசருக்கு தா பாக்குறா நா அவ் அவக்கே அதாவது ஒகிட்டதா போன் பண்ணி ஃர்ஸ்ட் சொல்றே பட் அவகிட்ட நார்மலா சொன்ன இந்த மாரி தம்பிக்கு பர்த்டே வருதுட்டீன்னா ஓ சூப்பர் டி பட் என்னாலதா வர முடியாது அவ எடுத்தோனே பர்ஸ்ட் அததா சொன்னா
கரெக்ட் தா விட்ரு அப்பே ஏனா ஒருவாட்டி கூப்ட்டு பாரு எதுக்கு நீ சொல்றத சொல்லு இன்வைட் பண்ணு ஏனா அவ தூரத்துலருக்கா நம்ம அதயு யோசிக்கணுல இல்ல ஏதாச்சி ஏனா சில பேர்லா சொல்லுவாங்க நாங்க வர வரணுனா வேன் யாரா அரேஞ்ச் பண்ணி குடு அப்பதா வருவோ சில பேர் ரொம்ப தெரியா பேச தெரியாதவங்களா இந்த மாரி பேசிடுவாங்க
நம்ம வந்து மத்தது கெடி ஒரு காது குத்து அந்த மாதிரினா ஓகேங்ளா இது ஜஸ்ட் பர்த்டே தான நம்ம அதுக் இதெல்லா எல்லாருக்கு தனியா இது பண்றது சரியா வராதுல்ல
ஆமா ஆமா இப்ப மண்டபத்துல டெக்ரேஷன்ல்லா அவங்க பண்ணிடுவாங்கல்ல மண்டபத்துல இருக்கிறவங்களே பண்ணுவாங்களா வெளிய ஆள் வச்சுப் பண்றங்ளா
எல்லாமே பேக்கேஜ் தாண்டி
அப்ப ஓகே தா அப்ப அவங்க வேல அவுங்க பாத்துருவாங்க கரெக்டா நீங்க வெறு இந்த இது மட்டு பண்ணா போது கேக் மட்டு நீங்க ரெடி பண்ணிக்ணு
ஆமா நம்மளோட வேல பைசா மட்டுதா பைசா குடுத்துட்டோ அப்டினா அவ்ளதா எல்லாமே அவங்க புல்லோ காம்போ அந்த டான்ஸுக்கு என்ன எல்லாமே ஃபுல் செட்டப் பண்ணிறாங்க
சேர் சேரி நீ மறக்காம எனக்கு லொக்கேஷன் மட்டு அனுப்பு மறந்துறாத
நா உனக்கு அனுப்ற எல்லாரையு கூட்டிட்டு வீட்டுக்கு வா சரியா கன்ஃபாம் வரணு வீட்டுக்கு மொத நாளே வந்துட்டா கூட எனக் ஓகே தா வந்துரு சேரி டி சேரி நீயு பாரு ம் அப்பற கால் பண்ற
சேர் சேர்ம
பாய் பாய் பாய் ம்